ஹலோ
ஹலோ வணக்கம் தோழி
வணக்கம் சிஸ்டர் எப்டி இருக்கிங்க
நல்லா இருக்கே நீங்க லா இருக்கீங்களா
நல்லா இருக்கே வீட்ல எல்லாரு நல்லா இருக்காங்களா
எல்லா நல்லா இருக்காங்க அங்க வீட்ல எல்லா நல்லா இருக்காங்களா
இங்க எல்லாரு நல்லா இருக்காங்க சிஸ்டர் சாப்டாச்சா
இன்னும் இல்ல இன்னுமேதா சாப்புட்னு நீங்க சாப்டீங்ளா
ஆமா சிஸ்டர் ஏயா என்னாச்சி வெறப்பா பேசுறீங்க யார் கூடயு சண்ட போட்டீங்களா
இல்லையே இல்லையே வெறப்பா பேசுறேனா எயா வாய்சே அப்டிதா
கிட்டத்தட்ட டென்ஷன்ல பேசுன மாரி இருந்து அதா கேட்டே
இல்ல இல்ல சாப்டுடிங்களா நீங்க
ஆமாங்க சிஸ்டர் நீங்க ஆமா இனி சாப்பிட்லன்னு சொன்னிங்களே ஏன் என்னாச்சி லேட் நைட் ஆயிடுச்சு சிஸ்
நாங்க லேட்டா தா சாப்புவோ எங் ஹஸ்பெண்ட் கணவர் வந்து லேட்ட தாங்க வருவாங்க அவங்களோட சேந்துந்தா சாப்டுவே கொழந்தைக்கு மட்டு சாப்பாடு குடுத்துட்டே
ஓ செரிங்க சிஸ்டர் செரி செரி
என்ன சாப் இப்ப என்ன சமைச்சீங்க
நைட்டு அ சம்பார் சாதோ சிஸ்டர்
சேர் சேரி
நீங்க உங்க வீட்டுல என்ன ஸ்பெஷல்
அ இட்லி
ஓ சேரிங்க சிஸ்டர் சேர் பொண்ணா சிஸ்டர் ஓகே சிஸ் சேரி ஓகே ஓகே
பையங்க
நாம் அக்கவுண்டடா இருக்கே
பேடா ஜா திருமணம் ஆனவங்களா இல்ல சிங்கல அ சேரி சேரி ம்
நீங்க ஒர்க் பண்றீங்களா சிஸ்டர்
ஏய் இல்ல சும்மாதா இருக்கே வீட்டு்லதா இருக்கே
ஓ செரி சிஸ்டர் செரி செரி எத பத்தி பேச சலான்னு நீங்க சொல்றீங்களா
ம் எத பத்தி பேசலாம் அ வீட்லலேயே வந்து நெறைய காய் காய்கறிலா தோட்டம்லாம் வெச்சிருப்பாங்க இல்லையா
ஒரு நிமிஷோ சிஸ்டர்
அ அங்கே ஒட்காந்து விளையாடு சத்தம் போடாத அம்மா ஃபோன் பேசிட்டு இருக்கே மூவட்ட
ஹலோ அ சொல்லுங்க சிஸ்டர் ஏன் ஏன் இ ஒர் தரவே சொல்றீங்களா சாரி சிஸ்டர் அ அ கேக்குது கேக்குது சொல்லுங்க சொல்லுங்க
அதாவது இப்ப வந்து வீட்டுலயே வந்து செடிலா வளப்பாங்க இல்லையா காய்கறிலா
ஆமா
அத பத்தி பேசலாமா
அ பேசலா
ம் இப்ப பாத்திங்க அப்டின்னாக்கா எங்க வீட்டுலல்லா எடுத்துக்கிட்டீங்க அப்டின்னாக்கா நாங்க வந்து ம் வீட்லயே காய்கறிலா அறுவடை செய்வோ அப்டின்னாக்கா அதாவது பெரிய வய வய வயல்ல அப்டின்லா சொல்ல முடியாது இப்ப எங்க வீட்டுக்கு தேவையானது மட்டும் தா
ஒகே அதுவே நம்மளுக்கு காஸ்ட் கம்மி தானே சிஸ்டர் இப்போ வீட்டுக்கு எல்லாம் தேவைப்பட்றதுக்கே வெளில காசு குடுத்து வாங்கணுன்னு இல்ல நம்ம வீட்லயே வெளைய வெச்சி அதுவு ரொம்ப ஹெல்த்தியா கூட இருக்கு வெளில வாங்கறதே அவங்க அந்த பூச்சிக்கொல்லி மருந்து இந்த பூச் பூச்சிக்கொல்லி மருந்துனு அடிப்பாங்க நம்ம வாஷ் பண்ணிதா இதுப் பண்ணுவோ ஆனா அது சீக்குரமே செல செல இதுல்லா சீக்கரமே ஈர்த்துறு ஆனால இருக்கறது நம்ளுக் தெரியு அதுவு நீங்க நீங்க பண்றது ரொம்ப சிஸ் நல்லது சிஸ்டர் ஆனா எங்க வீட்டுல நா அப்டி கெடையாது சிஸ் ஸ்டர் ஏன்னு நா சொல்லிரவா நா ஒரு லொடலொட வாயி சோ நா சொல்னதுக் ஆ எங்க வீட்லயு இதெல்லா வைப்பாங்க சிஸ் டர் ஆனா என்ன இந்த தண்ணி ஊத்துறதுக்கு மாச்சப்பட் ட்டு ஒரு நாளைக்கி இது பண்ணணுமா இன் நாளைக்கி பண்ணிக்கலாமே ஒரு நாள் தண்ணி ஊத்தாண்டி ஒண்ணும் பண்ணாது அப்டின்னு நெனச்சுட் நம்ம வயித்துக்கு நம்ம நல் நாங்க அதாவது நா சாப்டுவே மத்தவங் இந்த செடிக் கின்னா ஒரு ஆச ஆசயா வாங்கி இந்த பூச்செடியில்லா வப்பே சிஸ்டர் ஆனா அடுத்த நேரோ அத கண்டுக்கவே மாட்டே ஒரு ஒரு வாரந்ததுன்னா புதுசா புதுப்புள்ளிய குளிப்பாட்டி ஏ ஒரு ஒருவாரோ அந்த மாரி சிஸ்டர்
அ அது நீங்க சொல்ற மாரி நானுமே வந்து அதெல்லா பாக்க மாட்டே எங்க வீட்டுல வந்து எங்க மாமனார் தா அதல்லா வந்து ம் பண்ணுவாங்க கொயம் கொயம் ம் வாயி கீழயு வந்து வீட்டுல வந்து இருக்கூ நானு நெறைய திட்டு வாங்கி இருக்கே அந்த மாரி செடியெல்லா வந்து ஆடு வந்து மெஞ்சிட்டு போயிடு அப்ப வந்து செம்மையா எங்க மாமனார்ட்ட வந்து திட்டு ட்டு வாங்குவே இதெல்லா கூட பாத்துக்க முடியாதா யார் க்காக நா இதெல்லா வைக்கிறே உங்களுக்காக தானே அப்டின்னு சொல்ட்டு திட்டுவாங்க நம்ம வந்து எப்போதுமே வந்து ஆட்ட பாத்துக்கிட்டே இருக்க முடியாது இல்லையா நம்ம பாக்குற நேரோ நம்ம கொள்ளையில உக்காந்துக்குற நேரமுல்லா வந்து மெஞ்சுடாது சத்த நேரோ கொஞ்ச அசந்தும் மசந்து வீட்டுக்குள்ள பொயிட் ட்டே வீட்டுல போய் உக்காந்துட்டோ அப்டின்னாக்கா அப்போ வந்து நல்லா தின்னுட்டு போயிடு அதுக்கு அப்டியே ஈர கொலையே நடுங்கிடு ஐய்யய்யோ வந்து நம் எவ்ளோ பேச்சு வாங்க போறமோ எவ்ளோ திட் திட்டு வாங்க போறமோ அப்டின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ல்லா நடக்கு அந்த மாரி பாத்தீங்க அப்டின்னாக்கா எங்க வீட்டுல வந்து ந்து எங்க மாமனார் தா அதெல்லா வந்து பண்ணுவாங்க எங்க வீட் ல்ல வந்து வயல் இருக்கு வயல்ல வீட்டுல வந்து இந்த மாரி பா நாங்க சரியா பாத்துக்க மாட்டோன்னு வீட்லயுமே கொஞ்சோ கொள்ள இருக்கு காய்கறி எல்லா போட்ற அளவுக்கு அது நாங்களு சரியா பாத்துக்க மாட்டோ எங்க ஆடுங்களு அத விட் விட்டு வக்காதுங்க அதுங்க சாப்டுங்க அதுனால வந்து வீட் வீட்ல வந்து அதெல்லா எதுவுமே போட மாட்டாங்க வயல்ல வந்து கொஞ்சோம் வா அதுக்குன்னு தனியா ஒரு தடல் மாரி எடோ ஒதுக்கி வச்சு அதுல வந்து எங்க மாமனார் வந்து எல்லாமே போட்டு வப்பாங்க அதுல பாத்தீங்க அப்டின்னாக்கா வெண்டைக்கா கொத்தரங்கா
ஆ சிஸ்டர் கொத்தரங்கான்னா
கொத்தரங்கா கொத்தரங்கான்னா என்னன்னு தெரியாதா வெண்டேக்கா அப்பறோ கொத்தரங்கா கொஞ்ச நீ்ட் நீட்டா இருக்குல்ல பொரியல்லா பண் ண்ணுவாங்களே
தெரியில சிஸ்டர் செரி அப்போ நா வந்து கூகுள்ல செர்ச் பண்ணி பாத் துக்குறே சிஸ்டர் ஃபர்ஸ்ட் டைம் இப்டி ஒரு நேம் கேட்ருக்கே செர்ச் பண்ணி பாத்
ஆ செரி அதுல எனக்கு வந்து இங்கிலீஷ்ல வந்து அது என்ன அப்டிங்கிறது சரியா தெரியல ஆ ஆ வெண்டைக்கா கொத்தரங்கா கத் த்திரிக்கா பச்சமெளகா ஆ அப்பறோ வந்து அவரைக்கா ஆ ஆ வேற முள்ளங்கி ஆ ஆ இது எல்லாமே போடுவாங்க முள்ளங்கி
சிஸ்டர் அப்போ நீங்க வந்து இது காஸ்ட்டுக்கே சேல்ஸ் பண்ணுவீங்ளா
ஆ ஹா இல்ல இல்ல வீட்டுக்கு மட்டுந்தா எங் ம் அ வெளியிலெல்லா பண்ண மாட்டோ எங்களுக்கு வீட்டுக்குத் தேவையான அளவுக்கு மட்டு பண்ணுவாங்க இன்னொன்னு உறவினர்கள்லா வந்தாங்க அப்டின்னா குடுப்
ஓ செரிங்க சிஸ்டர் செரி செரி செரி
என்னோட நாத் துனாருக்கு குடுப்பாங்க அப்பற எங்க வீட்லேந்து எங்க அம்மா அப்பா வந்தாங்க அப்டின்னாக்க குடுப்பாங்க எங்க சின்ன மாமியார்லா வந்தா அங்க அப்புன்னாக்கா அந்த நேரத்துல இருந்தது அப்டின்னாக்க எடுத்து கண்டிப்பா குடுப்பாங்க அந்தளவுக் வந்து ர்க்கும் ஆ அப்ரொ வந்து முருங்கக்கா இது வீட்லேரு வேற என்ன போடுவாங்க அவ்ளதா இவ்ளோ இது மட்டுந்தா பண்ணுவாங்க இதுலாந்தா எங்க மண்ணுல வந் திஇது இதுலாந்தா வெளையு வேற எதும் அந்த அளவுக்கு வந்து வெள்யாது அப்ற கீர தெளிப்பாங்க
கஓகே சிஸ்டர் ஓகே சிஸ்டர்
கீர அதுல்லா வந்து எங்கெ வீட்டுக்கு வந்து தெளுச்சி ம் எங்க வீட்டுக் அதாது எங்க வீட்டுக் வந்து அது பயனுள்ளதா இருக்கு பொண்ணுச்சீங்க அல்ல என்னங்க டைல வாங்க வேண்ட்ய அவசியொல்ல எல்லான் நாளுமா அப்புன்னு கேட்டா எல்லா நாள்லியு வந்து இது வந்து வெளயாது அ இது வந்து எப்பின்னாக் கா ஆடி மாச இப்ப வந்து ஆடி மாசம் பொறக்க போத் இல்லையா அந்த ஆடி மாஸ்த்துலதா வந்து இதல்லா வந்து பயிரிடுவாங்க வெண்டைக்கா கத்திரிக்கா கொத் த்தரங்கால்லாவ்ந்து கோட காலத்துல கூட வந்து வெளயுந்தா அந்த வெய்யில் நேர்த்துல கூட வ மெளயு நம்ம வச்சோ அப்டின்னாக்கா அதலாந்து வெளயு பச்ச மெலகா தக்காளி அதல்லா வந்து வெளயு
இதேல்லா உங்ளுக்கு இதுக்கு முன்னாடியே தெரிய்மா இல்ல இது அவ் இந்த அதாவ்து புகுந்த வீட்த்துக்கு வந்ததுக்கு அப்புறமா இத்
ஆ ஆமா அ புகுந்த வீட்டுக் வந்ததுக்கு அப்பந்தா எங்கெ வீட் கில்ல வந்து இதல்லா நாங்க வந்து பயிரிட்டது கடயாது நாங்க வந்து செஞ்சுது கடுயாது அதுனால்யே எனுக்கு பொறுப்புல்லன்னு கூட சொல்லலா அதுனாலே நா இத்லா கண்டுக மாட்ட எனக்கு தெர்யாது அ இங்க எங் மாம்னார் வீட்டுக்கு வந்து இதுலா வந்து வீட்லயே வந்து நாங்க வந்து அறுவட பண்ணி நாங்க சமச்சு சாப்ட்ருக்கோ அ இயற்க்யான முறைல
நிங்கேவ் டிஃப்ரென்ஸ் பாத்ருக்கீங்ளா சிஸ்டர் இப்போ இந்தக் கடைலர்ந்து வாங்கியு
ஆ நல்லாவே பாத்துருக்க யுவத் திங்னா வெண்டைக்காலா வந்து எங் வீட்ல வந்து வெளஞ்ச வெண்டைக்காலா வந்து டாக் கு நாங்க பறச்சிட்டு பெய் சமச்சோ அப்டின் அக்கா அவ்ளோ டேஸ்ட்டாருக்கு நல்ல டேஸ்ட்டா இருக்கு அ அது மாரி சீக்கன்மா வந்து வென்டு ப்ர அ அதாவ்து ஃப்ருஷ்ஷா இருக்கு அத பாக்குமோதே அந்த கலரு வேரியேஷன் பாத்தீங்க அப்டின்னக்கா இதுக்கு அதுக் மின்ன கலரே நல்ல டிஃப்ரெண்டா இருக்கு
கலர் வித்யாசமு இருக்
ஆ ஆமா பத்திய நல்ல இது வந்து பச்ச கலர்ல நல் ல தா இருக்கு அ ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு அனா பூச்சிலா இருக்கு ஏனா வந்து நாங்கலா வந்து மருந்துலா எது தெளிக்க மாட் டோ அந் அத அ என்ன எப்டி சொடேக் கெமிக்கல்லா அவ்ளவா பயன்பட்த்த மாட்டோ வீட்டு உரங்க ஆ ஆமா ம் அதுனால வந்து டேஸ்ட்டு நல்லாருக்கு பூச்சிகளு இருக்குந்தா போ வெ எண்டைக்கா எடுத்துக்குட்டிங்க அப்டின்னாக் ஒரு பத்து வெண்டைக்கா பறக்கிணு அப்பின்னாக்கா அதுல ரெண்டு வெண்டைக்கால பூ சீருக்குங் கண்டிப்பா அந்த வெண்டைக்கா தூக்கி போட்டுட் தா சமக்கிற மார்ருக்கு அப்புற வந்து பரங்கிக்கா ம் சொரைக்கா இதுலா வந்து எனக்கு ரொம்பவே புடிக் கொ எங்க வீட்ல வெளி பரங்கிக்கா பம்கின்
ஆ யா
அ அதலாமே வந்து செய்வாங்க எப்ப வந் வந்து நெறைய பேர் நா எதுக்கு சொல்ல வரேஅப்டின்னாக்கா இதுல்லா வந்து நமக்கு பயனுள்ளதா இருக்குல்ல நமக்கு காஸ் குடுத் து வாங்க வேண்டியது தேவையில்ல இன்னொன்னு நம்ம பயந்து பயந்து சாப்புட வேண்டியது பயந் நம்ம கடையில வாங்குனாலு பயந்து பயந்துல்லா சாப்புட மாட்டோ இருந்தாலு சொல்ற ஆ
தத்து பெனிஃபிட்டே கையிலருந்து காசு செலவு பண்ண
ஆமா கண்டிப்பா ம் இப்ப நாங்க ஒரு நாள் பறிச்சுட்டு வந்தோ அப்டின்னாக்கா ஒரு மூ மூணு நாளைக்கு வந்து அதுவே எங்களுக்கு வந்து வந்துரு இல்லையா ஒரு நாள் முருங்கக்கா போட்டு சாம்பார் வக்கிறோ ஒரு நாள் அந்த அவரைக்கா கொத் த்தரங்கா வெண்டக்கா மூணுத்தையும் போட்டு புளிக்கொழம்பு வக்கலா ஆ பரங்கிக்கா கூட்டு பொரியல் பண்ணலா சொரக்கா சாம்பார் வக்கலா இந்த மாரி வந்து இதெல்லா வந்து நமக்கே வந்து நமக்கு காஸ் வந்து செலவு பண்ண வேனா சில பேரு பாத்தீங்க அப்டினாக்கா நெறையவே எடம் இருக்கு அவுங்களுக்கு
சரி
செதி இருந்துமே சில பேர் வந்து அந்தளவுக் கு அது வந்து பயன்படுத்த மாட்டாங்க இப்ப எங்க மாமனர் இல்லனா நானே வந்து அந்தளவுக்கு நா‌ பண்ணுவேனா சாப்புடு பண்ணுவேன்னா அப்பின்னு கேட்டா வந்து அது வந்து இதோ ஒரு கேள்வியாதா இருக்கு ஆ எனக்கு வந்து அந்தளவுக்கு தெரிஞ் ருக்காது இப்ப எங்க மாமனார் சொல்லி கொடுத்துட்டாங்க அப்டிங்கிறப்போ அது வந்து எனக்கு வ நா வந்து அடுத் எடுத்து வந்து நா அத வந்து பண்ணி
ஆ செரிங்க சிஸ்டர் செர் செரி செரி ஆனா இது என்னால உங்களுக்கு நெறைய பெனிஃபிட் இருக்குல்ல
ம்
செரிங்க சிஸ்டர் செரி செரி இது மூலியமா நா நெறையவே தெரிஞ்சுக்கிட்ட சிஸ்டர் ஆனாலுமே நா திருந்தமாட்ட சிஸ்டர் இது நம்ம இந்த காஸ்ட்டு கொடுத்து வாங்கியே பழகிட்டோமா நம்ம நம்மளுக்கு இது எப்டி சொல்றது இது நம்ம வேல வேல வேலன்னு போயிருவோமா வீட்ல வச்சிருக்கறது யாரு பாக்கவும் மாட்டா கொள்ளவும் மாட்டா சோ அதனால அப்டி அது வேல்ஸ் அப் அப்டி வாங்கி வேஸ்ட் பண்றதுக்கு நம்ம இப்டி இருக்கிறதே கொள்ளோன்னு நான் நெனைக்கிற சிஸ்டர் உங் நீங்க பண்றது ரொம்ப நல்லது சிஸ்டர் இது மாரி ரொம்ப ஹெல்த் க்கு அதுவு பாப்பாக்கும் சின்ன வயசுலேருந்தே அதுதா குடுக்குறீங்களா அவ அவங்களும் அவ்ளோ ஹெல்
ஆ கண்டிப்பாங் தோழி ஆ அத்தது நமக் கான நேரம் முடிஞ்சிருச்சு மீண்டும் அழைப்புல இத பத்தி கொஞ்ச பேசலா
ஓகே சிஸ்டர் தேங்க்யூ சிஸ்டர்
மா வண்டியன்